ஆ கேக்குது சொல் சொல்லுங்க தோழா
ம் சொல்லுங்க இப்போ இப்ப நீங்க சொல்லுங்க
என்னா சொல்லலா நீங்க ஸ் ஆவ்ப் ஓக்கே நீங்க வந்து ட்ரிப் பத்தி சொல்லுங்க எப்ப போய் எப்ப போயிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட பேமிலி
இப்ப வந்து இப்ப லேட்டஸ்டா எப்ப போனினு கேட்டீங்னா ப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போனே
இப்போ ஓகே
டூ வீக்ஸ் முன்னாடி போன எங்கன்னா கேர்ளா போனோ இங்க ஏரியா பசங்ளோடதா போனோ கேர்ளா எங்கெங்க போன்னா மூணார் ராகமான் வர்கலா தெரியுமோ உங்ளுக் இதெல்லா
தெரியு தெரியு உஹும்
ஒகெ போய் நீங்க போயிருக்
எனக்கு போணுன்தா ஆசியே எனக்கு மூணார் வந்து எனக் ரொம்பப் புடிக்கு அந்த ப்ளேஸு எனக்கு வந்து போக இன்னு சூழ்நெலியே அமைல அமைல
ஏ அம்மதா போய் அமச்சிக் வேண்டி தா இப்ப பாப்பா வேற பொறந்துக் பாப்பா பந்து எ அதனால வந்து
இப்ப பாப்பா வந்துருக்கு சுத்தமா போக முடியாது இதுக்கு முன்னாடி கூடி எங்யு நாங்க போல இந்த லோக்கல் ப்ளேஸ்லயே சுத்திட்டு இங்க அப்போ வந்து போல இங்கதா கொடைக்கானல் போய்ட்டு வந்தோ மேரேஜ் முடிஞ்சு கேர்ளாலா போல அதுக்கப்றோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்கல என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லா அவங்க அவுங்க வைஃப் எல்லாரும் ச ரெசார்ட்டு இப்ப வேளாங்கண்ணி இருக்குல்லமா ஆமா வேளாங்கண்ணிக்கு போவோ அங்க கூட ரெசார்ட் ஆமா அங்க ரெ சார்ட் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுவோ ஒரு மூணு நாளுக்கு ஏன்னா அங்க சுத்தி பாக்குறது கூட இருக்குல சர்ச்சல்லா இருக்குல அங்க போயிட்டா அப்டியே ரெசார்ட் கூட புக் பண்ணி அந்த மாரி என்ஜாய் பண்ணிருக்கோ
அப்போ லாங்கா லாங்கா எங்காச்சி போனா இப்போ அந்த ஜெய்ப்பூர் பக்கத்துல ஒரு இது இருக்குதுங்கல்ல தெரியுமா உங்களுக்கு ஜெய்பூரா ஆஹா டெல்லி டெல்லி பக்கத்துல ஒரு இருக்கு உங்களோட கோவில் ஒண்ணு பேமஸான கோவில்
அஜ்மீர்
ஆஹ் கரெக்ட் அங்க போய் அங்க போயிருக்கீங்களா
இல்ல இல்ல அங்கெல்லா போய் எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து கோயிலுக்லா எங்க அதா எங்க தர்காக்குலா எனக்கு போக புடிக் காது நா அது அவ்ளவா வந்து நம்ப மாட்டே
ஓ
கடவுள்னா கடவுள் மட்டும்தா
ஓகே யாருல்லல்ல எல்லாருமே
அங்க போய் இப்ப ஃபேமிலியா போய்தா ஆகணு நீங்க வர்ணு அந்த மாரி ஒரு கண்டிஷன்னா போவே ஒரு என்ஜாய் சரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோ அங்க போய்ட்டு அவங்கள வேண்டிக்றது அதெல்லா அந்தெல்லா எனக்கு இல்ல அதுலா எனக் புடிக்காது இப்போ நா வீட்லே பைவ் டைம்ஸ் வந்து தொழுவுறே டேரக்டா நா ஆண்டவன் கிட் அதுவே எனக்கு பெட்டர் புரியுதா உங்களுக்கு
ம் ம் புரிது புரிது
க்காதா அவங்கவா எங்க போனாலு இப்ப கோவலம்ல கூட இருக்கு இருக்கிங்ளா ஆ அங்க கூட போவு எங்க மாமியார்லா போவா எங்க மாமியார்ல்லாம் எல்லா ஃபுல்லா எப்டி சொல்றது பக்தி அதுலதா அங்க போனா இதாயிடு அந்த மாரி அவுங்க எனக்கு அந்த மாரிலா இல்ல நா அவுங்ககிட்ட வந்து க்ராஸ் கொஸ்டின் கேப்பே
என்ன கேட்டீங்க
சொல்றாங்கல்ல நான் என்ன கேப்பே ஆண்டவ வந்து உங்ககிட்ட சொன்னாரா அங்க போய் கேளு நா தரே, அந்த மாரில்லா க்ராஸ் கொஸ்டின் நெறைய கேப்
ஓ அந்த பாப்பா வர்றத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்ளா
ஆமா பாப்பா வர்றதுக்கு எனக்கு வந்து ஒன் இயர் பாப்பா இல்ல வண் வண்ணி ஆமா இங்க போணும் அங்க போனு எனக்கு அதுல்லா நம்பிக்க ஏல நீங்க போங்க நீங்க என்னவே எனக்கு சொல்லாதீங்க நா நம்ப மாட்டே எதுங்கப்பா ஆ நாங்க இல்லடா மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்க ஒன் இயர் ப்ளான் பண்ணிருந்தோ, ஒன் இயர்கப்பறோந்தா பேபி எத்துக்கணு அந்த மாரி ஒன் இயர் கரெக்டா ஒன் இயர் முடிஞ்சிச்சு ஒன் இயர்க்கு அப்ற எல்லாருமே கேக்க ஆரம்பிச்சட்டாங்க ஏன்னா ஒன் கல்யாண ஆய் புதுசுலயே நாங்க எல்லார் அப்பின்னு சொல்லிட்டு யாறையு இங்க கேக்க கூடாது நாங்க பிளான் அந்த மாரி சொல்லிட்டோ ஒன் இயர்க்கப்றோ எல்லாரு கேக்க ஆரம்பிச்ட்டாங்க வீட்ல அதுக்கப்றோ எனக் இப்ப அந் ட்ரீட்மெண்ட் பண்லா அந்த சரி பண்ணி பேபி வர்ல அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒன் இயர் ஃபில்லா ட்ரீட்மென்ட் பண்ணி இதா ஒன் இயர் ஃபுல்லா சொல்ல முடியாது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்தா ட்ரீட்மெண்ட் பண்ணா அதுக்குள்ள கண்பாமாயிடுச்சு
ஓகே நீங்க டாக்டர் கிட்ட போய்ட்டுதா இது பண்ணிங்களா இல்ல உங்ளுக்கே தெரிஞ்சுருச்சா
என்னது
இப்போ சில பேர்லா வந்து டாக் அ டாக்டர் கிட்ட போவாங்க செக்கப் பண்ணிட்டு அவங்க சொ சொல்லுவாங்கள்ள இ இப்ப நம்ளுக்கே தெரியுல்ல ப்ரெக்னன்சி கிட் அந்த மாரில்லா இருக்குல்ல அந்த மாரி கேக்குறே
பி பி சி ஓ டி னு சொல்லுவாங்கல நீர் கட்டினு சொல் நீர் கட்டி சொல்லுவாங்க ஆ அந்த ப்ராப்ளம் எனக்கு அதனாலே அது கொஞச டி டிலேதா ஆகு பேபிலா நா அதுக்கு அது செரி பண்ணதா போனேனே
ஓகே
அதுக்கப்றோ எ ஹஸ்ஃபண்ட் ஃபரெண்ஸ்லா சொன்னாங்க நாங்க கொஞ்சோ பெரிய ஹாஸ்பிட்டல்க்கா போய்ட்டோ அங்கேய் போய் கொஞ்சோ நெறைய செலவு பண்ணிட்டோ எந்த ரிசல்ட்டுமே இல்ல என்னட ஹஸ்பண்ட் எங்க சென்னையிலயே கொஞ்ச பெரிய ஹா ஸ்பிட்டல்
ஓகே
அங்க என்னோட ஹஸ்பண்ட் ஃபிரெண்ட் எல்லா என்ன சொன்னாங்க எங்க எங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க இந்த அக்கு பஞச்சர் சொல்லுவாங்களே சித்த மருத்துவம் அந்த மாரி சொல்லிட்டு போனாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லாமதா போனே எதுக்கு பொய் சொல்னு எல்லா சரி எல்லாமே பண்ணிட்டோ அவங்க சொல்றாங்க அதுவு பண்ணிடலா அந்த அந்த நம்பிக்க அது மட்டுதா மை மைண்ட்ல யோசிச்சுட்டு போனே எ ஹஸ்பண்ட் நம்புனாரு வாப்போ அந்த மாரி போய் அங்க கரெக் அங்க போய் ஒன் மந்த்ல எனக்கு கன்ஃபார்ம் ஆய் ஆயிடுச்சு எனக்கு கொழந்த
ஓகே ஓகே
அதுக்கப்ற செகண்ட் இயர் அனிவசரில நான சவன் மன்த் ப்ரக்னன்ட்
ஒ ஓகே ஓகே செரி பாப்பா வந்து நார்மல் டெலிவரியா இல்ல ஆப்
ஆ ந நார்மல்தா நார்மல்தா
ஓ சேர் செரி
ம் அந்த மாரி எனக் ம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க
அய ஏத சொல்ல வந்தேனே நா ஏத சொல்ல வந்தே நா மறந்திருவே அ இப்போ பா பாப்பா பொறந்திருக்குதுல இப்ப நெக்ஸ்ட் பேபி எப்போ கேட்டு இப்போ யாருக்கு வந்து செகண்ட் பேபி அப்டின் பைய வேணு அப்டின் சொல்ட்டு
சொல்றவங்க சொல்லுவாங்க அப்டிலா எனக்கு வந்து என்ன எனக் என்னோட பேபி இப்பதா பொறந்திருப்பாங்க கரெக்டா டூ மந்த்துதா ஆகுது இன்னு நா எங்க மாமியார் வீட்டுக்கு போல எங்க அம்மா வீட்லதா இருக்
ஓ இங்கதா இருக்கீங்ளா
செகண்ட் பேபிக்கு வந்து ஐடியா இல்ல இப்ப வரைக்கு ஓப்பனா சொல்றனே இருக்கு ஏன்னா ஒரு பசங்ளோட இருக்க கூடாது அவளுக்கு தொண ஒண்ணு வேணு கண்டிப்பா ஒரு தங்கச்சியு தம்பியு கண்டிப்பா வேணு அதுக்கு அவ ஏ பொண்ணு இப்ப ஸ்கூல் போறாலோ அப்பதா நா செகண்ட் பேபி ப்ளான் பண்ணுவே இது நா இது ஏனா சேந்து எடுத்த முடிவுதா அவருக்கு நா என்ன சொன்னாலு ஓகே என்ன சொன்னாலு தலையாட்டுவாரு உண்மையாவே ஓகே ஓகே டவுட்னா கேப்பரு நா அ டவுட் னா கேப் பாரு நா அதுக்கு களேரிபிக்கேஷன் பண்ணுவே அவருக்கு அவர் ஓகே அந்த மாரி ஆனா அவரு எங்கிட்ட டேரக்ட்டா காமிச்சுக்க மாட்டாரு
ஓகே ஓகே
எனக்கு இருக்குமே ம் அது நா செகண்ட் பேபி வந்து ஃபைவ் இயர்ஸ் எ பொண்ணு எப்போ ஸ்கூல் போறாலோ நான் எப்போ அவளுக்கு ஸ்கூல் சேத்து அவ கொஞ்ச சாப்பிட ஆரம்பிச்சா
ஓகே ஆமா ரெண்டு ரெண்டு பேரு ஒரே
ஆ அதாதா என் என்னோட மைண்ட் செட் அதுதா கேக்கறவங்க கேக்கட்டு அத பத்தின எனக் கவலை இல்ல ஏன்னா அவுங்க வெறும் அவங்க சொல்லுவாங்க தவிரதா ஆமா அவங்க சொல்லுவாங்க தவிரதா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கொழந்தய பாத்துக்க மா செ செலவுக்கு எது பண்ண மாட்டாங்க எல்லாமே நம்ம பண்ணனு அது நம்பகிட்ட எப்ப இருக்குன்னு நம்ப ரெடி பண்ணி பண்ணலா இல்லயா உம் ஏ சொல்றாங்கலாம் ஒருபாக்கி கூட எங்க அம்மா வீட்ல எங்க அம்மாதா பாத்துக்றாங்க இப்போ என்னான்னா ஏ அவ சம்டைம்ஸ் நைட்ல தூங்குவா சம்டைம்ஸ் தூங்க மாட்டா
ஐயையோ அந்த தூங்கரல
அவ எங்க அம்மா என்னால முடிலன்னா எங்க அம்மா அவள பாத்துட்டு நீ தூங்குன்னு சொல்லுவாங்க
ஓ ஓகே ஓகே அந்த ஒன் இயர் வந்து ஃபுல்லாவே ரொம்ப கஷ் டமா இருக்கு தூங்க
ம் இப்ப நான் எங்க எங்க மாமியார் வீட்டுக்கு தா போறே
ஓ போறீங்களா இப்போ இதுக்குள்ள போறீங்களா இப்போ இப்ப எங்களோட பேமிலி அப்டின்னா ஒரு பைவ் மந்த் அப்டி வச்சிருப்பாங்க
பரவா இல்லயே எங்க வீட்ட எங்க மாமியர் அனுப்ப மாட்டவே சொல்ட்டாங்க ஃபோர்ட்டி டேஸ் மட்டுந்தா இருக்கணு த்ரீ மந்த்லா இருக்க கூடாது அப்படின் சொன்னாங்க எங்க மா மாமியாார் நாத்தனாரல்லா எனக்கு அது செம்ம கோவோ வந்துர் சுன்னா எப்டி இருக்கு நம்ப ஹெல்ப் நீங்க எங்க வீட்ல எனக்கு யாரு ஹெல்
இப்ப அங்க வந்து அங்க வந்து தனி தனியாகுற மாரி இங்க வந்து அம்மா
எங்க மாமியாரு வந்து ஒரு ஒரு எப்டி சொல்றது இங்க இருக்குற குச்சி கூட ஆமா அந்த மாரி அவுங்க எல்லாமே அவுங்களுக்கு சாப்ட சாப்ட குடுத்து சாப்ட்ட தட்டு கை கழுவுன வரைக்கு நா போய் போட்ணு அந்த ம மாரி இருக் இருக்கும் போது டெலிவெ எனக்கு டெலிவெரி ஆயிருக்கு எங்க பாத்துக்கணுல இப்போ நா அவுங்கலல்லா நல்லா பாத்துக் க்றேன் அவுங்க பண்லனா கூட ஓகே தா நா நல்லா இருந்த நா பாத்துக்கிட்டே இப்போ நா எதாவ் எனக் எதாவது ஆயிடி ஆய்டி நா ஆயிட்ச்சுனா நா படுத்துட்டனா என்ன யார் பாப்பா உன் கொழ்
ஆஹ் கரெக்ட் தா ஆனா இங்க இருக்கதா பெட் எப்பவுமே நம்மல்லா வந்து எப்பவுமே எங்க ஃபேமிலில வந்து அம்மா வீட்டு வந்து ஒரு பைவ் மந்த்துக்கு மேல வெச்சுட்டு அப்றமா தா அனுப்புவாங்க
எங்க அம்மா அப்பாலா வந்து பேசுனாங்க வலகாப்ப பண்ணி கூட்டிட்டு நாங்க மூண் மாசத்துக்கப்றோந்தா அனுப்புவோ அப்டின்னு இல்ல இல்ல அவுங் இது வந்து அவுங்க குடும்பமா ஆயிடுச்சு அவுங்கதா வந்து பாக்கணு அவுங்க வந்துன்னு ஃபோர்ட்டி டேஸ்ல சொல்ட்டாங்க எங்க ப்பவு சரி ஏன் எங்க ஃபேமிலி போய் என் என் ஹஸ்பண்டு என் ஹஸ்பண்டென்ன தெரியுமா சொன்னாரு அவுங்க சொல்லுவாங்க அப்டிதா நீ போ ஒடம்பு சரியில்ல அப்டி இப்டின் சொல்லி நம்ம மூண் மாசோ பண்ணிக்லா
ஓகே ஓகே
சொல் சொல்லிட்டாரு என்கிட்ட ஆனா எனக்கு வந்து என்னாச்சுன்னா வலகாப்பு பண்ணி வந்த மறுநாளே டெலிவரி ஆயிடுச்சு நா எங்கம்மா வீட்ல கூ தங்கவே இல்ல
ஓ அப்டியா அன்னைக்கே
வலகாப்பு முடிஞ்சு ஆமா ஈவினிங் நைடு வ நைட் டு வந்து வீட்டுக்கு ஒரு லெவல் டேட் ஆன அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு
ஓ ஓகே ஓகே
இப்ப வளகாப்பு பண்ணீட்டு நைட்டு நம்ம வீட்டுக்கு வரவே பன்னண்டாய்டுச்சு நைட்டு
ஓ ஓகே
ஆ இல இருந்த மறுபடியு ஒரு செவனோ க்ளாக் வந்து எங்க நாத்தனார் வீட்டுக் கூப்ட்டாங்க கொஞ்சோ கொஞ்சொ ஸ்வீட்லா கொஞ்சோ செஞ்சுட் குடுங்க நா ஸ்வீட்லா நல்லா செய்வேன்னு என கூப்ட்டாங்க செரீனு எ ஹஸ்பண்ட் கூட போன பைக்லதா போன அங்கியே போன அங் எல்லாமே செஞ்சு குடுத்துட்ட அங்கிருந்து வீட்டுக்கு ஒரு லெவலோக்ளோ எங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போய்ட்ட பக்கத்லாதா இருக்குன்னு லெவல் ஓ கிளாக் போயிட்ட அங்க போனொனே எனக்கு ஒரே பெயினு வீட்ல யாரூ இல்ல நானூ என் ஹஸ்பண்ட் மட் டுந்தா வீட்ல அதுக்கப்றோந்தா கால் பண்ணி எல்லாரு வரனு வந்தாங்க அதுக்கப்றோ ஹாஸ்பிட்டல்ல போனோனே டெலிவரி ஆயிடுச்சு அதாலே இப்ப மூண் மாசோ மூண் மாசோ எங்க அம்மா எங்க வீட்ல சொல்லல அவுங்கலா சொல்லிக்கிட்டாங்க போய் எப்டி சொல் வளகாப் பண்ணி கூட போய் தங்கல மூணு மாசோ தங்கிதா தங்கி வர்ட்டூ அப்டீனு இப்ப நா இங்க இருக்கிறதால எங்க மாமியார் கொஞ்சோ மூஞ்சி தூக்கி வெச்சுட்டு சிடு சிடுனு இருக் தாங்க
ஓ ஆமா இப்ப இருக்கிற மாமியார் எல்லா அப்டிதா.
நா நெஜமா அவுங்களுக்கு நா எந்த வெளியனானால ம்ச் என்னால முடியலனா கூட எல்லா வேலயு நா ப்ரெக்னன்ட்டா இருந்து கூட எல்லா வேலயு கடைக்கு போவ என் இது எதுக்கு மா இது என்னோட வளகாப்புக்கு பிரியாணி எல்லா செய்யனுல்ல கொஞ்சோ சத்திர செஞ்சோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெ வெளிய போய்ட்டாரு
ஏ ஒ டவுட் எனக்கொரு டவுட்டு இப்போ நாங்கள்ளா வந்து எப்புமே வந்து இந்த வளகாப் டைம்ல வந்து இந்த எ எதனா ஒரு டிஷ்ஷு செய்வாங்கல்ல இப்போ நெறயா ஐ ஆ இந்த கர்ட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் அந்த மாரி செய்வாங்கல்ல இப்ப உங்ளோட இதுவுல அந்த மாரி செய்வாங்ளானு கேட்
ஆமா எங்க இதுல கொஞ்ச் செய்வாங்க. எங்க அம்மா வீட்லந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஒம்பது மாசத்துல செஞ்சாங்கனா ஒம்பது வெரைட்டி ரைட்ஸு அதுக்கு சைடிஷ்ல்லா கொஞ்சோ நாங்க சிக்கன், மட்டனு, ப்ரானு எங்க வீட்ல ஃபிஷ்ஷு ஆ அதெல்லா கொண்டு வராங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸ்வீட் செஞ்சு கொண்டு வருவாங்க. கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா அப்டி எல்லா குலாப்ஜாம் அப்டி எல்லா செஞ்சு கொண்டுவராங் நாங்க பிரியாணி செஞ்சு போடுணு. அந்த பிரியாணி செல்லு கூட நா நெறோ மாசோ நா போய் எல்லாமே வாங்கிட்டு வந்த. தனி ஆளா
அப்போ உங்க மாமியார் என்னதா பண்ணுவாங்க? சும்மாதா இருப்பாங்ளா வீட்ல?
ஆமா சும்